ம் சொல்லுங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க தோழி
ம் நா நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க தோழி உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க
நல்லா இருக்காங்க தோழி சாப்ட்டீங்களா
ஆ இல்லதப்படி லஞச் இன்னு சாப்புட்ல தோழி இதுக்கு மேலதா தோழி சாப்புட்ணு நா வந்து ஒரு ரெண்டு மணிக் மேல தா தோழி சா சாப்படுவோம் எங்க வீட்ல வந்து இன்னக்கி வந்து சாம்பாரும் அ எறால் தொக்கு முருங்கக் கா கீரை ஹ என்ன சொல்றது பண்ணிறிக்கே
சூப்பர் சொல்லுங் சூப்பர் தோழி நா வந்து சாம்பார் தோழி ரசம் அப்பலம் பொறிச்ச தோழி சாப்பாடு அதுதா சாப்ட தோழி
அப்டியா தோழி ம் சொல்லுங்க தோழி நீங்க வந்து உங்களுக்கும் ரெண்டு குழந்த இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னீங்க தோழி நீங்க எப்டி தோழி உங்க வேல எல்லா மேனேஜ் பண்றீங்க பசங்கள வச்சிகிட்டு
தோழி கால்ல எந்திரிச்சோனே வீடு வாசல்லா கூட்டிட்டு கோலத்த போட்டுட்டு உள்ள வந்தேனா சாப்பாடு உடனே வச்சிருவே இந்தான அடுப்புல சாப்பாடு வச்சி ட்டவந்தனா டீ போட்ருவ காபி வச்சு
சரி தோழி
அப்டே ஏ குழம்பு அந்த டைம்ல ரெடி பண்ணிக்குவ காயல்லா அறி்ஞ்சி வச்சுக்குவ என்னன்ன தேவையோ அரிஞ்சு வஸ்ட்டு உடனே குழம் சாப்பாட வடிச்சி உட்டோனே குழம்பையு வச்சுர்னு டீ குடிஸ்ட்டு அப்பறம் பாப்பாலா எழுப்புட்டு குளிப்பாட்டி விட்டுட்டு போட்டு பவுடர் எலாம் அடிச்சி உட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வஸ்ட்டு உக்கார வச்சிருப்ப சாப்பாடு ஆற வச்சு சாப்பாடு ஊட்டி உட்டு அந்த பிளேஸ் ஸ்கூல் அனுப்புனாதா எனக் வந்து வேலையே அடுத்த வேல புரியு வீட்ல
ஆமா தோழி இந்த பசங்க ஸ்கூல் கிளம்பிட அப்றமா தா நம்ளுக்கு வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கிற வேலன்னா நம்ளுக்கு மண்டேலே என்னென்ன பண்ணு சொல்லி அந்த பசங்க களம்புற டைம்ல வந்து நம்ளுக் வந்து அவுங்க டிஜிர்னு அழுவாங்க டிடீர்னு அவுங்களாவே ஈஸியா போய்டுவாங்க அது அவுங்கள ஸ்கூலுக்கு அனுப்புற டைம்ல வந்து ரொம்பவே என்ன சொல்றது ஒரு மாதிரியா நம்ளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு தேவயில்லாத விஷயத்துக்லா நம்ம கொஞ்சோ அழுதுட்டே இருப்பாங்க கால்ல நேரத்துல பசங்க
கண்டிப்பா தோழி கால்ல எங்க பாப்பா குளிக்க தோன்றதுக்கு அவ்ளோ ஒரு அழுக பல்லு தேய்ச்சி குளிக்கறதுக்கு அவ்ளோ அழுக
ஆமா தோழி கண்டிபா தோழி நானு அவன் எ பையனு அப்டிதா தோழி என் பொண்ணாவது வந்து குளிக்கணுனா அவ சீக்கிரமா போய் நின்னிடுவா என் பையன் வந்து குளிக்கணுனாலே ஒரு அழுக பாத்ரூம் கிட்ட கூப்ட்டு போற வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்றது எ பாதி உயிர் உயிரே போய்டுற மாரி அவ எளுதுட்டு நம்ப இல்லனா தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல நிக்கறவக்ற மாதிரி பண்ணுவாங்க பசங்க
கண்டிப்பா தோழி அவ்ளோ ஒரு அழுக அழுகும் கால்ல எந்திரசோனே அவுங்ளுக்கு தெரிதில்ல ஸ்கூல் அனுப்ப போறாங்க அதனால தா குளிப்பாட்றாங்க பிரஷ் பண்ணி விடுறாங்கன்டு அவுங்ளே நனச்சிக்றாங்க
கண்டிப்பா தோழி என்னென்ன பண்ண முடியுமோ அத சொ ஸ்கூலுக்கு அனுப்பாம வக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லா பண்ணிட்டே இருப்பாங்க பசங்க
கண்டிப்பா தோழி அதே மாரி எங்க பாப்பா ஆமா ஆமா கால்ல எழுந்திரச்சோன்னே எங்க பாப்பா வந்து குளிக்கிறதுக்குன்னா ஈஸியா குளிச்சுட்டு வந்துடோ ஏ தெர்ல அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதுல்ல இருந்து அழுக
ஆமா தோழி நீங்க ஸ்கூலுக்கு அம்ச்சிடுவீங்கன்னு சொல்லி அவனக்கு தெரிஞ் சிறுது அதனாலே அவுங்க அலர்ட் ஆய்டுறாங்க குளிச்சா தான ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க குளிக் இதனால எப்டி அனுப்புவீங்கன்னு சொல்லி நம்ளுக்கு கால்ல இர்ந்தே ஒரு மாதிரி டிஸ்டபன்ஸ் குடுத்துருப்பாங்க
ஆமா தோழி இப்பல்லா தலை சீவ விடல பொட்டு வைக்க விடல பொட்டு வெச்சா அலச்சு விடுது பொட்ட தள்ளி விடுது என்னன்ன வேல தெரியுமா அந்த பிள்ளைய அனுப்புறது க்குள்ள எனக்கு படாத பாடுபட்டுதா அனுப்புறதா இருக்கு பஸ்சு ஏற வரயுமே எனக்கு நெஞ்சு அப்டியே அ துடிக்காத மாரியே இருக்கோ பாருங்க அந்த ஹார்டே அந்த அளவுக்கு இருக்கோ அந்த பிள்ள ஏறனாதா எனக்கு ஹாட்டே துடிக்கோ
ஆமா ஐயோ போவாள் ளா இல்லையானு சொல்லி நம்முளுக்கே வந்து டவுட் வந்துரோ அவுங்க பண்ற அலப் அப்புறலே நம்முளுக்கு வந்து இவுங்க ஸ்கூலுக்கு போவாங்களா இல்லையா இன்னிக்கி
கண்டிப்பா தோழி அ ஆமா அதே மாரி அனுப்பிவுட்டோ ரொம்ப ஃபீல் பண்ணுவ ஐயோ பாவோ என்ன பண்தோ தெரிலயே புள்ள சாப்டுச்சா என்னான்னு தெர்லயே ஸ்நாக்ஸ் சாப்டுச்சா என்னான்னு தெர்லயே
அழுதுட்டே காலைல இருந்து மூடு இல்லாம போற டைம்ல நம்முளுக்கு வந்து கொஞ்சோ நம்மளுக்கு கொஞ்சோ டிஸ்டர்பன்ஸா இருக்கோ என்ன பண்றாளோ சாப்ட்டாலோ இல்லயோ மூடு இல்லாம போனாங்கன்னா அவுங்க என்ன சொல்றது வேணுன்ட்டு சாப்ட்டாம வருவாங்க க கிளாஸ்லயு கான்சன்ட்ரேட் பண்ணாம அப்டியே எதோ போனம் ப பைய எதோ போணோன்னு சொல்லி போய்ட்டு திரும்ப அப்டியே வருவாங்க ஒண்ணுமே எதுலயு கான்சென்ட்ரேட் பண்ணாம வருவாங்க அது எப்டிதா கான்சன்ட்ரேட்டு வர வெக்கறதுன்னு சொல்லி எனக்கு புரிய மாட்டேங்குது
கண்டிப்பா தோழி அதுக்கு யாருக்குமே வெட தெரியாம தா இருக்கோ தாய் மார்கள்னாலே இப்டி தா வெட தெரியாமாதா திரியறதா இருக்கு
ஆமாங்க எதுக்குதா இவுங்க எப்போதா இவுங்க வந்து அவுங்களே இஷ்டப்படுத்து ஸ்கூலுக்கு போவாங்களானு சொல்லி நம்மளுக்கு யோசனையா இருக்குன்னா நா அதா சொல்லுவ ஏ உ முகோம் எவ்ளோ வர்ஷம் ரெண்டு மூணு வர்ஷமா நீ போறியேப்பா ஸ்கூலுக்கு இது ஒ வரிக்கு உனக்கு போறதுக்கு இஸ் என்னன்ன புரிய மாட்டிங்குதே சொல்லி நம்முளுக்கு எப்டி இருந்ததுன்னா க ஸ்கூல் டைம்ல நம்ம வந்து ரொம்ப விருப்பட்டு ஸ்கூல் வெளில ஸ்கூல்ல என்ன சொல்றது வீட்ல இருந்து ஸ்கூலு கெளம்புற நிமிடம் வந்து நம்முளுக்கு ரொம்பவே பிடிச்சதா இருக்கோ ஏன்னா நம்ம போனோனா ஸ்கூல்ல நம்மளோட தோழிகள்லா பாக்க முடியு ஸ்கூல்ல என்ன சொல்றது பசங்க கிட்ட நம்ம ஸ்கூல் ப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயு பேச முடியு வெளையாடட் முடியு நல்லா என் சொல்றது ஸ்கூலுக்கு போனாலே உங்குளுக்கு வந்து நல்லா மரங்கள் அதெல்லா இருக்கோ கொஞ்சோ நல்ல காத்தா நம்ம வாங்க முடியு கொஞ்சோ நல்லாவே ஃபீலிங் இருக்கோ இங்க பசங்களுக்கு தா என்னன்னு புரிய மாட்டிங்குது எப்போ அந்த உணர்வு அவங்களாலே வருமோ என்னன்னு புரிய மாட்டீங்குது
கண்டிப்பா தோழி அதே மாரி நான்ல்லா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகையல்லா நானு ஏழு மணிக்குலா ஓடிருவே எங்க அம்மாவே திட்டுவாங்க என்னா ஏழு மணிக்குலா போயி அங்க என்ன பண்ண போற அப்டீன்லா கேப்பாங்க அவுங்க நா கூட்டணோ நா தா சாவி வெச்சிருப்பே ஸ்கூல்ல ஓபன் பண்ணி விட்றது நா தா அவ கேட்ல ஓபன் பண்ணிடுவாங்க எங்களோட ஸ்கூல் ஆமா கிளாஸ வந்து ஓப்பன் சாவி என் கையில இருக்கு அது பண்ணிட்டு அங்க உள்ள இருக்கிற ஆளுக்கு ஒரு பேரு கூட்டுவோ யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க கூட்டுவாங்க அப்படி அந்த ஃபீல்ட்ல நல்லா நா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தா படிச்ச நா வந்து இப்பல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறது நல்லதுதா நா எனக்கு தோணுது தோழி
ஆ இப்போ இருக்கற காலத்துல வந்து உங்களுக்கு என்னன்னா ஏங்களுக்கு நம்ம இருக்கற காலத்துல இருந்து நம்மளுக்கு ஆ அம்மா அப்பா எல்லா உங்களுக்கு என்ன சொல்றது ரொம்ப சொல்ல தேவையே இல்லை எத விஷயத்த பத்தியு நம்மளாலே கொஞ்ச புரிஞ்சு என்ன என்ன டுஷன்ல எப்டி படி இது பண்ணணு சொல்லி நம்மளுக்கு கொஞ்சோ அறிவு இருந்தது தோழி இப்போ இருக்கிற காலத்துல அந்த மாதிரி அறிவு இல்லைன்னு நா நெனைக்கிற தோழி பசங்களுக்கு உங்களுக்கு சோசியல் மீடியாலே ரொம்ப வந்து என்ன சொ நிஜோ உங்களுக்கு வந்து அவுங்க வீடியோ பண்றதுக்கு எதுக்காக அந்த விஷ்யோ பண்றாங்கன்னு சொல்லி அவுங்களுக்கு புரிய மாட்டிங்குது அவுங்க என்ன இதா நெஜோ சொல்லி அந்த அதுல பிலீவ்ல போயிட்றாங்க இந்த சோசியல் மீடியா உலகோ தா கரெக்ட் இது இந்த பிக்சர்ஸ்ல காட்றது இந்த மூவில இதுலல்லா பா பாத்து என்ன சொல்றது இதுக்குதா நிஜ உலகோ இந்த மாதிரிதா இருக்கு சொல்லி அந்த மாதிரி இருக்கணு சொல்லி விருப்பப்பட்றாங்க இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அதே மாதிரி நம்மளே என்ன சொல்றது நம்மளு அந்த மாதிரிதா இருக்கோ சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க
கண்டிப்பா தோ
சில நேரத்துல நம்ம கிட்ட எல்லார் எல்லாரு கிட்டயு நம்ம பழக கூடாது நம்ம பழகுற ஆளுகள் நல்லா இருக்கணுமா இல்லையான்னு சொல்லி நம்ம பாத்து பழகணு ஒருத்தவங்க நல்லவங்க மாரி இல்லன்னா நம்ம அவுங்க வந்து அவங்கலந்து கொஞ்ச டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணு அவங்கள கொஞ்ச தள்ளியே இருக்கணுன்னு சொல்லி அந்த யோசனி இல்ல இப்போ எப்டி இருக்காங்கன்னா யாரு வந்து ஒழுங்க் ஒழுங்கு இல்லையோ அவுங்க கூட தா ரொம்ப சுத்தற மாதிரி எனக்கு தோணுது தோழி அதா அவுங்களுக்கு கரெக்டா தோணுது உங்களுக்கு அவுங்களுக்கு வந்து என் எது எது கரெக்டு எது ராங்ன்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்க முடில உங்களுக்கு எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லி சொல்லுங்க தோழி
என்ன கார தெரியுமா அது வந்து ஸ்டார்டிங் பேசுற பசங்க வந்து இப்ப வந்து லவ் பண்றேனா திரியறாங்கு பாத்தீங்களா பசங்க அவங்கல்லா சுத்தமா நம்பவே கூடாது ஏன்னா வந்து அவங்க பேசுவாங்க நம்மதா உசாரா இருக்கணு
ஆமா அந்த உஷார்தணோ வந்து இப்ப இருக்கற பசங்களுக்கு இல்ல தோழி அந்த உஷார்த்தணோ ஏதோ இருக்கணு சுத்தணு வண்டில சுத்தணு அந்த மாதிரில யோ சனைல தா இருக்காங்க இது வந்து எங்க போய் முடியு இது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட்டில்ட் லைஃப்பா அமைச்சு தடையுமா இல்ல இது வந்து என்ன சொல்றது இவன் நிஜமாலுந்தா ஏ கூட இருக்கானா ஒண்ணுமே தெரியாம அவன் ஏன் எது த்து எந்த மாதிரி பைய அதெல்லா ஒரு விழிப்புணர்வே இல்லாம வந்து அவுங்க வந்து கூட வந்து போயிற்றாங்க அது என்ன சொல்றது இப்பெல்லா வந்து உங்ளுக்கு மொதலெல்லா உங்ளுக்கு காதல்னாலே அது ஒரு தனியா இருந்துருக்கு உங்ளுக்கு நம்ம வந்து கை தொட்டு கூட பேச பேச மாட்டோ இப்போ எப்டி இருக்கு உங்ளுக்கு சொல்லுங்க நீங்க கண்டிப்பா அது ஆ ஒரே மாதிரி ஒரு பேச ஆரம்பிர்கிற டைம்லயு உங்ளுக்கு வந்து கைப் பிடிச்சிற்றாங்க எது எதுன்னு செய்ய கூடாதோ அதெல்லா செஞ்சிற்றாங்க உங்ளுக்கு அதெல்லா வந்து இந்த பொ பொம்பளை பசங்க வந்து கொஞ்சோ உஷாராக எப்டி இருக்குணுனு சொல்லி மொதல்ல இருந்தாங்க இப்டி இப்ப எப்டி இருக்கு இதெல்லா கரெக்ட்டு தா சோசியல் மீடியால என்ன பாக்குறாங்க பிக்சர்ல என்ன பாக்குறாங்க இதெல்லா நார்மல் தா இப்டிதா இந் இந்த ஒரு ரிலே ரிலேசே ரிலேசன் சிப் போயிட்டம்னா இந்த மாதிரிதா இதெல்லா நடக்கு சொல்லி அவுங்களே எக்செப்ட் பண்ணிட்டு அவுங்களே வந்து எல்லாத்துக்கு உங்ளுக்கு என்ன சொல்றது அ எக்செப்ட் இது எக்செப்ட் பண்ணிட்டு அவுங்களே அந்த விஷியத்துக்கு இது ஆயிடுறாங்க இது இப்டிதா இருக்கு நாங்க இப்டிதா இருக்குணு அவன் இப்டிதா பண்ணுவா சொல்லி அவுங்களே அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு என்ன சொல்றது பையனுக்கு ஒரு பயம் இல்ல பொண்ணுக்கு ஒரு பயம் இல்லாம என்ன சொல்றது பண்ணக் கூடாத விஷயத்தெல்லா சின்ன வைஸ்லியே பண்ணிற்றாங்க பசங்க ம் நம்ம இருக்குற ந்த காலத்துல நம்ம போய் ஸ்கூல்ல விட்டுட்டு நம்ம பொண்ணு என்ன பண்ணுதுன்னு சொல்லி நம்ம வந்து அ‌ பாத்துட்டே இருக்குணு தோழி நம்ம வந்து என்ன சொல்றக் கண் மூடிட்டே இருக்க கூடாது நம்ம ஒரு பையனா இருந்தாலு பொண்ணா இருந்தாலு நம்ம பொண்ணோ பையனோ என்ன பண்ணுது சொல்லி நம்ம வந்து கொஞ்சோ உஷாராவே இருக்குணு மொதல்ல வந்து பேரண்ட்ஸ்லா அந்த பயோல்லா கெடையாது உங்ளுக்கு பொண்ணுக்கே வந்து அந்த பொண்ணுக்கு இருந்தாலு பையனுக்கு இருந்தாலு ஒரு பயோ இருந்துது ஆமா நம்ம எதாவுது தப்பு பண்ணா நம்ம வீட்டுல கேக்குற ஆள் இருக்குன்னு சொல்லி நம்ப் இப்ப வந்து உங்ளுக்கு யாரு ஒன்னு பயமே இல்ல
அம்மா அப்பாவுக்கு ஒரு மரியாதை இல்லாமதா பண்றாங்க பசங்க
கண்டிப்பா தோழி இப்ப இருக்குற ஜென்ரேஷன்ல அப்டிதானே தோழி இருக்கு
ஆமா அதுனாலே நம்ம வந்து நம்ம பசங்கள சின்ன வயசுல இருந்தே நம்ம கண்ட்ரோல்லே கொஞ்சோ வச்சுக்குணு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்த கூட உங்கள் கிட்ட அவுங்க வந்து என்ன பண்ணாலு நம்ம கிட்ட சொல்ற மாதிரி நம்ம வச்சுக்குணு தோழி அப்பதா தோழி நம்ம ஒரு பொண்ணா இருந்தாலு பையனா இருந்தாலு அவுங்களோட லைஃப் வந்த போது காப்பாற்றி முடிஞ்சி முடியு இப்பதா அவுங்க லைஃப் வந்து ஒரு கரெக்ட் டான நிலமக்கு நா வந்து நம்ம வந்து போக நிறுத்த முடியு இல்லனா லைஃப் என்ன ஆகுனு சொல்லி சொல்ல முடியாது தோழி அந்த மாரி சின்ன சின்ன வயசுலெல்லா அவுங்குளுக்கு இப்போ வந்து அ டைவஸ் ஆயிடுது ஓ இப்போ உங்களுக்கு இப்போ கவர்மெண்டு இது மாதிரி நீங்க பாத்தீங்கனா போயி சி சின்ன வயசுல தா கொண் ரொம்பவே அதி
தோழி தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது தோழி நன்றி தோழி உங்க கூட பேசுனது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு நன்றி தோழி
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தோழி நம்ம மீண்டும் பேசலா தோழி உங்க கிட்ட பேசன நிமிடங்கள்லா ரொம்பவே அ மகிழ்ச்சியா இருந்தது நன்றி வணக்கம் தோழி
தோழி